தோழி எப்பிடி இருக்கீங்க தோழி நானு ரொம்ப நல்லா இருக்கே சரி தோழ இந்த நீங்க வந்து பல வகைகாளான சாப் ப்பாடுகள் முறைகள பத்தி கொஞ்சோ சொல்றீங்களா
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெறைய வந்து நம்ம சொல்லணு அப்பிடின்னா வந்துட்டு பாஸ்ட் ஃபுட்தா வந்து வந்துருச்சி இப்ப இருக்கிற சமீப காலமா வந்துட்டு முதல்ல வந்துத்தீங்கன்னா இப்போ என்னோட சின்ன வயசுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபுட் அப்பிடின் நாள வெறு மேகி ம ட்டுலா இருந்தது அப்பெல்லா இந்த ரோட்ட ஓரத்துல விக்கக்கூடிய காலான் கூட பெருசா கெடையாது மேகி அப்டிங்கிற ஒரு விஷயந்தா‌ எங்க அ ம்மா வந்து நாங்க எதாவ்து எங்ளுக் சாப்ட்டு சாப்ட்டு போர் அடிச்சது அதுவு சின்ன கொழந்தயா நாங்க இருக்கும்போது நானும் என்‌ அண்ணனுக்கும் ஒரு இரண்டு வயசுதா வித்தியாசொ அப்டின் இருக்கும்போது வந்துட்டு ரெண்டு பேரு இந்த மாரி மேகி எங்ளுக்கு வேணுன் கேட்டா அதா செஞ்சு குடுப்பாங்க அதுவு வந்து வீட்டுக் வாங்கிட்வந்து செஞ்சு குடுப்பாங்க அந்த மாதி
கடைல வாங்கி செஞ்சு தர மாட்டாங்க கடைல உள்ள உணவுகளு அதிகமாக குடுக்க மாட்டாங்க கண்டிப்பா
த்திங்கன்னா இந்த மாரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டுக்கு இப்பலா நறைய சுத்தி சுத்தி கட ஒரு க ஒரு தெருல பாத்திங்கன்னா நாலஞ்சு கட இருக்கு ஆ ஆனா அப்பல்லா வந்து அப்டி கெடையாது அந்த மாரி காலகட்டத்துல அப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி செஞ்சு குடுப்பாங்க அது ஒன்னுதா ஃபாஸ்ட் ஃபுட்டு அதையே வந்து சாப்புடக் கூடாது அப்டி இப்டின் நறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்னா நறைய விதமான உணவுகள் வந்துரு ச்சு ஃபோர் ஃப்ரோஸன்தா இபப் வந்து எல்லாமே ஒரு மோமோஸ் ஆகட்டு அது ஃப்ரோஸனு ஒரு ஐஸ்கிரீம் ஆகட்டும் ஐஸ் க்ரீமே வந்துட்டு உங்களுக்கு நம்ப சாப்புறது வந்து ஆமாங்க நம்போ சாப்புட்ற ஐஸ்கிரீமே வந்து ஒரிஜினல் ஐஸ்கிரீம் இல்லயா மா அப்ப அந்த மாதிரி இருக்கு ந‌ இ ன்னொரு வகை வந்து பாத்தீங்கன்னா உங்ளுக்கு அந்த நம்ப சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைப்போ இல்லைங்களா அசைவ உணவு அந்த அசைவ உணவே வந்து நம்ம சில்லி போடனு அப்டின்னா அது அவனே மசாலா போட்டு ஒரு பேக்கெட்ல போட்டு வச்சுருக்கா இது ஒரு கிலோ பேக்கட்டு அர கிலோ பேக்கட்
ஆமா ஆமா பெரிய பெரிய மாலு இந்த மாரி எட த்துல நம்ம போகும்போது இதெல்லா அதிகமான மொறையா விற்பனை ஆகுது ஆனா அது ஒடம்புக்கு ரொம்ப கேடுன் நம்ம ஜனங்களுக்கு வந்து தெரிய மாட்டெங்குது
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அந்த மாரி உணவுகள் வந்து நாங்க சாப்புட மாட்டோ அப்டியே நாங்க வாங்னாலு எங்க அம்மா வாங்க வேணான்ருவாங்க ஆனா இப்ப சென்ற வார ஞயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவர் வந்து வாங்கிட்டு வந்தாரு ஆ நம்ப வந்து அ தனியா நம்ப அ சைவ உணவு வாங்கிட்டு வந்துட்டு அப்ற மசாலா போட்ற க்கலா லேட் ஆகுன் சொல்லிட்டு எங்க அம்மா வெறு சிக்கன் மட்டு வாங்கிட்டு வந்ட்டாங்க என்னோட கணவர் வந்த ஜா அந்த நா சொன்னம் பாத்தீங்ளா பாக்கெட்ல அட ச்ச ஒரு கிலோ இது வந்து வாங்கிட்டு வன்ட்டாரு வாங்கிட்டு வன்ட்டாரு நா அத பாத்த ஒடனே வந்துட்டு வந்து வாங்க வேண்டா இனிமேல் இந்த மாரி எல்லா வாங்காதீங்க அப்டின்னே அதுக்கப்புறோ சேரி நா என்ன சொன்னாலு எங் கணவர் கேட்டுக்குவாரு அவரு எதோ தெரியாம எதார்த்தமா வாங்கிட்டு வன்ட்டாரு அப்புறோ நா சொல்ற இந்த மாரி வாங்கிட்டு வர்
ஓ கொஞ்சோ சுலபமா செஞ்சு சாப்படலாம்
ம் அதுதாங்க தோழி அதுக்கப்புறோ சேரின் அதோட பேக்கேஜிங்க டேட்டு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த வருஷோ இருக்கு எக்ஸ்பீரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷோ ரெண்டாயிரத்தி இருவத்து ஏழு வரைக்கு இருக்கு அது வரைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜுல வெச்சு ஃப்ரிட்ஜுல வெச்சு யூஸ்
அப்புடி அந்த மாரி நம்ம சாப்புட கூடாது
ம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு நமக்கு வந்து சடோ சடோனாகுது மாசத்துக்கு ஒருக்கா நமக்கு வந்து சடோன் ஆகு அந்த மாரி சடோன் ஆச்சுன்னா நெனச்சு பாருங்க அந்த உணவின் தன்மை வந்து
கண்டிப்பா அது வந்து நம்ம ஒடம்புக்கு வந்து ரொம்ப கேடாகு நம்மோ அப் இப்போ வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதெல்லா நம்ப வீட்ல இருந்து தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம்
ம்
ஆ வெங்காய சாதம் ரஸ் ரசோ சாதம் இந்த மாரி உணவுகள் எல்லா வந்து அ செஞ்சு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ சில வீட்டுங்கல்லல்லா என்ன செய்யறாங்க காலைல எந்துருச்ச ஒன்னயு கடைல போய் பிரிஞ்சு வாங்கிக்கோங்க செய்றதுக்கு சோம்பேறித்தனம் சோம்பேறி தனம் ரொம்போ அதிகமா ஆயிடுச்சு சாப்புடுற உணவு வந்து நம்ம பாத்து பராமருச்சு நம்ம செஞ்சு வீ வீட்ல இருந்து புள்ளைங்கள குடுத்து அந்த மாரி இது பண்ணனு ஆனா இப்ப எல்லா என்ன செய்றாங்க கடைக்கு போங்க இந்த பைசாவ குடுத்து வாங்கிக்கோங்க இப்டின்ற மொறைகள வந்து கொண்டு வந்துர்றாங்க அது புள்ளைங்களுக்கு வந்து அதுல தேவையில்லாத பொருளுகள்லா ஒரு ஸ்பைசினஸ் ஏட் பண்ணம் போது அவங்களுக்கு அந்த சுவை வந் ந்து அவங்களுக்கு எடுத்துக்கறாங்க அதனால வீட்ல செய்யற உணவுகள விரும்ப மாட்டேங்கறாங்க இப்ப எந்த புள்ளைங்க புளி சாதோ சாப்புடுது தயிர் சாதோ சாப்புடுது எந்த புள்ளைங்களும் பா சாப்புட மாட்டேங்கறாங்க பிரியாணின் சொல்லுங்க அவங்க சேரி எனக்கு அந்த உணவு புடுச்சுருக்கு சிக்கன் அப்டின்னா அந்த உணவு புடுச்சுருக்கு அப்போ புள்ளைங்கள வந்து இந்த மாரி ஒரு இதுக்கு தள்றது நம்மதா அந்த மாரி இல்லாம நம்மளொடைய காஅவ் இல்ல நம்ம எப்டி பின்பற்ற வந்தமோ அதையு அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து அந்த மாரி உணவுகளு பயிர் வகைகள் அது ரொம்போ உணவுக்கு ரொம்போ ஒடம்புக்கு ரொம்போ நல்லது இப்போ அத வந்து நம்ம என்ன செய்யறோ புள்ளைங்களுக்கு மாவு ஆட்டி தோசைய ஊற்றி குடுக்குறது இல்ல ஒரு இது புட்டு மாரி அவுச்சு குடுக்குற அந்த மாரி வகைகள் நம்ம செஞ்சு குடுக்குறோம் புள்ளைங்களுக்கு
ம் கண்டிப்பா தோழி ஆ கேக்குதுங்க தோழி கண்டிப்பா ஏனா வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்ம செஞ்சு குடுக்குற அந்த உணவு வந்து ஒரு சுவை இல்ல அப்டிங்கிற பட்சத்துக்கு தா அவங்க வந்துட்டு இன்னொரு உணவ வந்து தேடி போறாங்க அப்போ நம்ம பாரம்பரியமான ஒரு இந்த பருப்பு வகைகள் ஆகட்டும் அந்த மாரி இருக்குறது வந்துட்டு கொஞ்சோ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சுவையமிக்கதா வந்து செஞ்சு குடுத்தோம் புதுசா செஞ்சு குடுத்தோ அப்டின்னா வந்துட்டு கண்டிப்பாஸ் சாப்புடுவாங்க இல்லைங்களா ஆமாங்க அது மட்டும் மில்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ட்டு நறையா இந்த மாதிரி பொருச்ச அயிட் அப்றோ அதெல்லா வந்துட்டு ஒரு பக்கம் வந்து நீங்க பசிக்கு சாப்பிற மாதிரி யாரு எனக்கு தெரியல ஏன்னா உண்மையே சொல்லணு அப்டின்னா கண்டிப்பா அ ருசிக்கு இன்னொரு பக்க வந்து பாத்தீங்கன்னா பேஷன் ஏ அவந்திங்கிரா நானுந்திங்குறே அவ்ளோதா இதுல என்ன இருக்கு நம்ம என்ன சொல்
அதுவா அது வந்து நம்ம ஒடம்பு கெட்டுபோ போயிரோ அது உடம்புக்கு வந்து கேடு அதும் வந்து தெரிய மாட்டேங்குது
ஆமாங்க தோழி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெளிய போய் சாப்புறது வந்து தொடர்ச்சிய இந்த பழக்கத்த நம்ம வச்சதுமாரி அப்பலா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் புள்ளங்கலா வட்டு வெளிய போய் சாப்டுறதுக்குக்கு வந்து இன்னைக்கு காசு குடுத்துருங்க நா கேண்டீன்ல சாப்டுகுறே இல்லனா நா வெளில ப்ரெண்ட்ஸ் ஓட போறே வெளில சாப்டுகுறே அது வந்து ஃபேஷனா வந்து இது பண்ணிக்குறாங்க இல்லைங்ளா
கண்டிப்பா இப்ப ஒரு மாணவர்கள் செய்யும் போது இன்னொரு மாணவர்களுக்கு என்ன தோணு அது வந்து அந்த எடத்துல வந்து அவுங்க அசிங்கமா நெனக்குறாங்க அவனால மட்டுந்தா வாங்கி சாப்ட கூட முடியுமா நம்மளால முடியாதா நம்மளு நம்ம வீட்ல வந்து கேட்போ நம்மளும் இந்த மாரி வெளி மதிய உணவுகள் சாப்டுவோ அப்டின்னு அவுங்க நெனக்குறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதுலயு சில வீட்டு டுல வந்து பாத்தீங்கனா செரமமா இருக்கு கஷ் ப்படிதா காலேஜ் படிக்க வைக் வச்சிட்ருப்பாங்க அந்த அந்த மாரி ஒரு சமய கூட இந்த மாதிரி இவுங்க வந்து சாப்றாங்க எனக்கு காசு குடுங்க ஏன்னா அந்த மாரி இப்பயு நெறய பேர நா வந்து பாத்துருக்கே நா வந்துட்டு அ நா படிக்கக்கூடிய காலத்ல வந்து கொரோனா வந்த சமயம் அப்டிங்குறதுனால நம்ம வாழ்றதுக்கே வந்து எல்லா ஒவ்வொரு குடும்பமு சிரமபட்டு இருந்தாங்க இல்லைங்ளா ஆமா அந்த மாரி சமயத்து வந்து நெறய பேர் இந்த மாரி காசு இருக்கு அப்டிங்குறதுக்காக பகட்டான வாழ்க்கையில வாழ்ந்தது வந்து நா கண் கூட பாத்துருக்கே ஆனா எங்க வீட்ல வந்து அப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டோ ஒரு வேல சாப்பாட்டுக்கே கஷ்டோ அந்த மாரி இருந்த சூழ்நிலை எல்லாமே இருக்கு அப்போ வந்து குழந்தைகள் தா வந்துட்டு தன்னோட வீட்டு சூழ்நிலை என்ன நமக்கு எதுவு ஆகு ஆகாது நம்ப ஆமா என்ன நம்மட்ட இருக்கோ அத வச்சு நம்ம வாழ்ந்து போயர்னு அப்படிங்கறது வந்துட்டு இருக்கு இல்லலைங்களா
கண்டிப்பாக தோழி
ம் ஆமாங்க தோழி அதுதா வந்துட்டு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இது ஏன்னா வந்துட்டு அவங்க அந்த காலேஜ் டைம்ம ஒரு இருபது வயசு டுவெண்டிஸ் அப்படிங்கு போது அது அவங்க வளரும் கூடிய பருவோ
அந்த கஷ்டம் தெரிஞ்சு அந்த உணவு வந்து வீணடிக்க கூடாது சிலவங்க என்ன செய்வாங்க வீட்டுல உணவு இருந்தாலு வெளிய இருந்து வாங்கிட்டு வந்து அத வந்து வச்சு சாப்பிட் டு இந்த உணவு வந்து வீணடிக்கிறது அந்த மாரி கண்டிப்பாக செய்ய கூடாது உணவுக்காக தா எல்லாரு சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க எல்லாமே பண்றாங்க அந்த ஒருவேளை உணவு நம்ம னால பசிய கட்டுப்படுத்தி நம்மனால இருக்க முடியாது
அதுதா தோழி கண்டிப்பா கண்டிப் ப்பா ஆ அதுலயு வந்து பாத்து
த வந்து தெரிஞ்சு வரணு எல்லா பிள்ளைங்களு
கண்டிப்பா ஆ கண்டிப்பாங்க தோழி ஏன்னா வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கு உணவுங்கறிறது எவ்வளவு முக்கிய கையில வந்து ஒரு பத்து ரூபா நம்ம கையில இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ மு க்கியம் அப்படிங்கிறது வந்து காலமும் சூழ்நிலை வந்து கொடுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்
கண்டிப்பாக அது ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சியும் தெரிஞ்சும் நடந்து தரணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அது வந்துட் ஒரு நம்ம வந்து எப்பவுமே சாப்பிட முடியலன்ன ஒரு நேரம் அதாவது எப்பாச்சு ஒரு நாள் நம்ம பிரண்ட்ஸோட அந்த மாரி போய் சாப்பிறது பிரச்சன இல்ல சில வந்துட்டு என்னால வீட்டுல வந்து சமைச்சு வச்சிருப்பாங்க நம்ம அம்மா அப்பா வீட்டுல சமைக்காம யாருக்காவது உம்பு சரிய இல்ல இல்ல சமைக்க லேட் ஆச் ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம வெளிய வாங்கி சாப்பிற வேற வீட்டுல எல்லாமே சமைச்சு வச்சிருக்காங்க காலையில இருந்தருச்சு எல்லா பண்ணிருக்காங்க இருந்தாலு நா வெளியே போய் வாங்கி சாப்பிடுறே அப்படிங்கறது வேற இல்லைங்களா ஆமாங்க தோழி அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அ முன்னாடிய எல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிய எல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்பல்லா நெறையா அந்த ஃபுடு டெலிவரி ஆப் எல்லாமே வந்துருச்சு அப்பல்லா அப்டி கிடையாது
ஆமா வீட்டுலதா நம்ம என்ன ஒரு உணவா இருந்தாலு இல்லனா நம்ம வீட்டல உள்ளவங்க போய் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சாப்படுறமே ஒரு நிலைமையா இருக்கு சாப் ஒரு நம்ம எங்கேயோ வெளியே போயிட்டோ ஏதோ ஒரு வேல விஷயமா அந்த வேலையை முடி ஞ்சி வர்துக்காக நம்மளுக்கு நேர ஆயிடுச்சு வீட்டுல வந்து சமைக்க முடியாத சூழ்நில அந்த மாரி இருக்கு போது நம்ம தாராளமாக வெளியே வாங்கிக்கலா எனச்சு ஒரு நாளைக்கு அதே வந்து தினமு அந்த இதுக்கே கொண்டுட்டு வர முடியாது இப்ப சிலவங்க என்ன செய்யறாங்க கையில வருமான இருக்கு அவங்க வந்து இந்த ஆப்பு ஒன்னு எடுத்துக்கறாங்க அதுல போறாங்க புக் பண்றாங்க வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துடுறாங்க அவங்களுக்கு அதோட வ இது தெரிய மாட்டாங்கது
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அப்ப எல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தப்பெல்லா இந்த மாரி டெலிவரி பண்றாங்க அப்போ என்னோட நா பள்ளி பருவத்துல எல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு வச்சுட்டு போயிட்டோ இல்ல வந்து அப்போதைக்கு ரெடி ஆகல அப்படின்னா அப்பாதா தூக்கிட்டு வந்து குடுப்பாரு அப்பா தா வண்டியில வச்சு தூக்கிட்டு வந்து கொடுப்பாரு இந்த மாரி இவங்கல பாக்கணு டிஃ
நம்ம பிள்ளைங்க சாப்பிடாம இருப்பாங்க அப்படினு சேரிங்க தோழி உங்களுடைய பேசினதுக்கு இன்னைக்கு மிக மிக மிக சந்தோஷமாக இருக்கிற
நன்றி தோழி நன்றி